ஹலோ
ஹலோ என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ச ஹாய் ப்ரோ
ம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே
ஆ ம் சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே என்ன ஸ்பெஷல்
தோசை வித் சாம்பார்
ஓ சூப்பர்
நீங்க சப்டாச்சா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓ ஒகே க
நா சும்மாதா இருக்கே இப்பதா காலேஜ் முடிஞ்சது
காலேஜ் முடிச்சிருக்கீங்க ஓக் கே ஓகே ஓகே ஓகே காலேஜ் எல்லா இப்ப எப்படி போயிட் ட்ருக்கு
காலேஜ்லா முடிச்சச் சிதா லாஸ்ட் இயர் பைனல் இயர் முடிச்சு வெளிய வந்துச்சு
அப்ப ஜாப்க்காக வெயிட்டிங் ஏதோ சர்ச் பண்றீங்களா
இல்லல்லா ஒரு ஆறு மாச கழிச்சி சர்ச்சஸ் பண்ணிக்கலா கொஞ்சோ நாளு ஃப்ரீயா இருப்போம்டு
ம் ஏ பசங்களுக்குன்னா நெறைய கமிட்மெண்டட் இருக்குப்பா
அதெல்லா பாத்துகுவாங்க வீட்ல
ஓகே ஓகே ஓகே அப் ப்டிலா யா இருக் இருக்காதீங்க கொஞ்சோ அப்பப்ப
இல்ல எக்ஸாம் எழுதிட்ருக்கே குரூப் பொருள் எழுதினா
ம் அல்ல அதெல்லா சைட் பை இருக்கட்டு கொஞ்சோ ஜாப்போ சர்ச் பண்ணுங்க உங்களுக் ஓரியன்டடா உங்களுக் பிடிச்ச ஜாப் பா அந்த மாரி கொஞ்சோ சர்ச் பன்னுங்க ஏன்னா நறையா மொபைல்ஸ்லலா இப்போ நெறையா ஜாப் பப்ளிகேஷன்ஸ் வருதுல்ல ஆ அந்த மாரி னேஅதுல ட்ரை பண்ணி பாருங்க எங்கேயு அலைஞ்சு பாக்கணுனு விருப்போ இருக்காது இப்போதைக்கு எல்லாருக்குமே அதா தோணு முடிச்சோனே என்னடா வேலைக்கா போவ அப்டின்ற மாரி இருக்கு
ஆமா சோ ஃப்ரீயா வந்துட்டு போலாமே அப்டின்னு தோனுது
அ அந்த மாரி இல்லனா ஜஸ்ட் ஏன்னா மொபைல் ரா நம்ம கைல எல்லாமே சொல்லி் குடுத்துருதே
ஆமா இப்ப எனா ஒர்க் போன லீவ்லா தர மாட்டாங்க சி ஏரியால டூர்லா எங்கயாச்சு போய்முடிச்ச எல்லா முடிச்சு
உ ஆன இருந்தாலு நீங்க சொல்றது கரெக்ட் தா அதுக்கடுத் த்துக்குறைய பெரிய கமிட்மெண்ட் டே உங்களுக்கு வந்துரு அதுக்கடுத்து ஒரு சர்க்கிள்குள்ள மாட்ன மாரி இருக்கு
ஆமா இனி வேலைக்கு தா போய்ட்டே இருக்கணு
ஆ அனால என்ஜாய் பண்ணுங்க பட் சட்பை இதையு பாத் த்துக்கோங்க ஏதாவ் சும்மா மொபைல் நறையா குல்ல அதுலல்லா உங்க டீட்டெய்ல்ஸ் ஆ அத விட இது பெஸ் ஸ்டபா ஆனா நீங்க லீவுக கடைக்காதுன்ற அளவுக் யோசிக்கிறீங்க இதுலல்லா சத்தியமா லீவுங்கரதே நீங்க எதிர்பார்க கூடாது ஃபேமலிலா எதிர்பார்க்கவே கூடாது
சும்மாதா கஃபே இது எடுத்து நடத்து
ஆ கஃபே பண்ணலா கஃபே இஸ் நல் பெஸ்ட்டு பிசுனஸ்
அத இப்ப பிரான்சிஸ்ல எவ்வளவு தர்றாங்க டூ லேக் குடுத்தாலே குடுத்துர்றாங்க
ஆ ஆ அதெல்லா பண்ணலா சூப்பர் சஹ
ஆனா தெரியணுமே அத பத்தி
ஆ யாருமே இல்லனாலு நம்மளாவது மேனேஜ் சேம் எனக்கு அப்டிதா ஆமா ரொம்ப டீனேஜ் வயசுல எல்லா சாப்ட்டா போதுண்டா நமக்கு யார செஞ்சு குடுத்தா போது தா இருக்கு அது வயசு ஆ வயசு அப்டி ஆ வயசு அப்டி வேற ஒன்னு கெடயாது என்ன நீங்க டொன்டிவைவ் மேல அப்டி வந்துருச்சுனா அய்யோ நம் லைப்ல என்னடா சேத்து வெச்சோ அப்டின்னு இந்த மாரி யோசிக்க வந்துரு உம்
ஆமா இப்ப எ ஃப்ரெண்ட்ஸ்லா அப்டிதான யோசிக்குறாங்க
உம் உம் அதனால நல்லா சஜ்பை எதுலயது சர்ச் பண்ணி போட்டு வைங்க கூப்புருறவங்க நம்மள பாரத்து கூப்புருறவங்க இருக்காங்கல்ல
ஆமா
நம்ம போய் தேடவனா அவுங்களா தேடி வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கோங்கன்றே
உம் செரி ஓகே பண்ணிறலாம்
பண்ணுங்க பண்ணுங்க நீங்க எந்த ஊரு
நா இங்கதா பக்கத்ல சேலம்
சேலம் சார் ஓகே ஓகே ஓகே
உ காலேஜ் வந்து உ சென்னையில படிச்சே ம்
ஆ
அடுத்து அங்க முடிஞ்சு அடுத்தங்க வந்தாச்சு
ஓ சரி சரி
செமா வெயிலா இருக்குது
சேலம்கா ரொம்ப ஹாட்டஸ்ட்டு பிளேஸு
உ ஆமா அதாங்க டூர் கிரு போயட்டு வரலான்டு
ஆ சேரி சேரி சேரி
பட் நெறைவேறாது ஃப்ரெண்ஸ் கூட பிளான் போட்டா
நடக்கு பாப்பா கேல்ஸ்ன ஆ
பிளான் ஒகே த
கேல்ஸ் மட்டுந்தா அப்டி நனப்போ பாய்ஸ்க்லா என்னப்பா நெனச்சோனே கெளம்பிருவீங்க
நனச்சோனே கா முடியுமா அதெல்லா செட் பண்ணு வர ம்ம எல்லாரு
இல்ல ஒரு ரெண்டு பேர் கடச்சா ஓகே நீ நானு போலாமச்சா அப்படின்னா கூட கிளம்பிக்கலால இல்ல பைக்ல கூட
அப்படி பே ரெண்டு பேர் போனா என்ஜாய்மென்ட் இருக்காது பத்து பேர் போனு ஜாலியா இருக்கு
ஆ ஆ ஓ ஓ ஓகே ஓகே ஆ ஆ சேரி சேரி
இப்போ கோல்ட் வேற சரியான ரேட் ஏறிர்க்
அயயோ நாங்களா பிள்ளைங்கள பொம்பள பிள்ளைங்க வேற வச்சிருக்கோ நீங்க நாங்களா என்ன செய்
இங்க ஒன் லேக் தாண்டி போயிட்ருக்குது
எதுக்காக ஏறுதுனே தெரியல ஆனா வாங்குறவே வாங்கத்தா செய்றா
வாங் குரவங்க வாங்கிட்டே தா இருக்குறாங்க கடையில இருக்கறத இருந்துட் தா இருக்குது ஆனா கட வச்சிருவங்களா செம லாபோ அவங்களா எப்பயே வாங்கியிருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு டபுள் ட்ரிபுள் மடகு
ஆனா அவுங்க சொல்றாக எ எங்களுகு லாஸ் சரிகனு தா சொல்றாங்க எனகு தெரிஞ்ச ஒரு நூறு நக கடகாறங்க இருகாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்டினா நாங்களு அப்டி பல்கலா பர்சேஸ் பண்ண மாடோம்பா
ஆ
ம் அப்பப்பதா வாங்குவோ அப்ப எங்களுகு இருக்கு இது நீங்க உங்க
க்காரங்க வந்து கோல்ட வந்து எப்டி வாங் கடிருகல ஆ பாரா வாங்கி அவங்க செய்வாங்க அபதா லாபம் உங்களுகு
அதுல என்ன நா அவங்க சொல்றாங்க இப்ப நீங்க கூடிருசு அபடினு ஃபீல் பண்ணும் போது எங்கள கூடுசுனு சொல்லு போது எங்களுகு சந்தோஷ இதுவே குறஞ்சிருசு ஒரு ஆயிரூபா ஒரு ஐநூறு ரூபா குறையுது அப்டினா எங்களுக்கு நடம்பா
ஆமா இப்ப நீங்க பெரிய அந்த தங்கமயில் அது மாரிலா
அவங்க அவங்களுகுலா லாபம் அவங்களுகுலா லாபம் அ அவங்களுகுலா அவங்களுகுலா நல்ல லாபம் நா சொல்றது வந்து ஒரு குட்டி குட்டியா இருக் க்கிறாங்களா
ஓ அது மாரி கடைகு வந்து அப்படிதா இருக்கு அவங்க அப்பப்ப எடு இருபாங்க சேல இப்ப ஒரு நகை செலாசுனா அது லாபத எடுதுடு போய் அந்த
ஆ ஆ அவங்க ஒரு பைவ் லெக்ஸ் தா இன்வஸ்மென்ட் தா பணுவாங்களா பைவ லேக்ஸ் ஒரு டென் லேக்ஸ் தா ஒரு போர் மந்ஸ்கு இன்வெஸ்ட்மென்ட் பணுவாங்க அப்டின்றப எ எங்களுக் கு வந்து ஒரு பதடமான சூழ்நிலையிலே இருபாங்களா அது வந்து ஏறுமா இறங்குமா குறயுமா அபடின மாரியே இருபாங்கலா
ஆமா ஆனா ஒரு அஞ்சு வருஷதுகு முனாடி எடுது வாங்கி போடவங்களா நெறய சரியான லாபம் ம்
சோ அப்படியே நம கிட கையில காசு இருந்தா வாங்கிருந்திருக் லாமோ இப்பயு வாங்க
இல நீப்ப இப்ப டூ லேக் ஆச்சு இப்ப நினச ஒன் லேக் இருகும்போது வாங்க
அ அப்பதோணுது ஒரு ஏழு சவ அ
ட்டா என்ன பணுவாங்க
நகை வாங்காமருந்தா வாங்கல அது வந்து அது எலாருமே யோசிகறோ அது தபான விஷயோ என பொறுதவரக்கு நக வாங்குறோ வாங்கல அது ஏறுது எறங்கறது உண்மப்பா ஏனா மித்த மாரி தக்காளி மாரி கடையாது அது வந்து நம்ம நாட்ல கடக்கல அடுத்த நாட்டலருந்தா நம்மளே வாங்குறோ அவே என்ன சொல்றானோ நம்ம அதுக்கு அக்சப்ட் பண்ணித்தா ஆக போறோ அப்ப அவ கூடிருச்சு நா கூடதா ஒனக் தருவே அப்டினா அனோன்ஸ் பண்ட்டு வர்றது கூடியிருக்குந்தா வரப்போது இல்ல நா குடுக்குறது உங்களுக்கு லேபர்லி த்யா குடுத்துற்ரே அப்டின்னானா குறஞ்சிருக்கோ சோ நமக்கு வர யன்வஸ்மெண்ட் குறஞ்சிருக்குதா வரப்போது இப்ப நீங்க வாங்குனாளளு கொறய போறதில்ல வாங்கலனாலு கொறய போறதில்ல அது வந்து ஆகவுர்மெண்ட் ட்டோட இது ஷேர் மார்க்கெட்டிங்ல இன்வெஸ்ட் பண்றாங்க பாரீங்களா அவங்களோட கைல இருக்கது இன்னொனு இத் இதல்லாய விட ஷேர் மார்க்கெட்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல அவுங்க அதிகமாயி டாங்கனா கட்டாயோ நீங் சொ தொர்றது வந்து கொரஞ்சுரு எல்லாரு இன்வெஸ்ட் பண் அ அந்த இதுப எல்லாருக்குமே அவ ஷேர் பிரிக்கணுல பிரிக்குமோது அவனுக்கு என்ன பண்ண முடியு லாபத்த குடுக்க முடியாது
இப் ஆனா கோல்டுல்லா மண்லந்து எடுக்கறே சொல்றாங்க அது எப்டின் தெரில
ஆமா கோல்ல மண்லதா நா நெறய வீடியோஸ் பாத்திருக்கே அம்ப
உ
மலைய செது கீ எடுக்கற மார்தா பாத்துருக் கி
ஆனா இங்கல்லா இல்ல அதல்லா வேற நா டு
ஆ ஆ ரொம்ப இதா இருக்கு ஆனா அதுல கோல்டுனா கோல்டு மட்டுங் கெடைக்கல
ம்
அதுல வந்து இந்த எஃகு இந்த ந்த அந்த நெறைய இந்த இது சொல்றாங்கல்ல இரும்பு அந்த மாரி சில நெறைய ஐட்டம்ஸ் கெடைக்குமா அதுலிருந்து அது ல இருந்து ஒரு ஐட்டத்த பிரி ச்சு எடுக்கறதுக்குதா தங்கத்தோட ரேட்டு ஜாஸ்தி ஆகுது அவுங்க வந்து இப்ப நம்ம இந்த அஞ்சு கிலோத்தோட சேத்து எடுத்தாங்கனா வெறு அவங்களுக்கு கெடைக்கறது இது எவ்ளோ சம்திங்காதா கெடைக்குமா அ ஆ ஆ அவ்வளதா கெடைக்கு ஆ அவ்வளதா கெடைக்குமா அதனாலதா அதுல இருந்து பிரிக்கிறதுக்கு வேற ஒரு அமௌண்ட் வருமா பிரிக்கிறதே கஷ்டமா அதனாலதா
வெள்ளி இதே மாரிதா வருதா?
வெள்ளியு வெள்ளி தெர்ல நா வெள்ளில ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் இது பண்ணது கெடையாது அத பத்தி திங் க் பண்ணது கூட கெடையாது. ஏன்னா வெள்ளி வந்து என்ன பொறுத்தவரைக்கு வே ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்டு என்னைக்குமே
வெள்ளி கோல்டுதா என்னைக்குமே ஒண்ணு கோல்டு இல்லாட்டி லேண்டு
கோல்டு அண்ட் லேண்ட் எல்லா கெடையாது ஒன்லி கோல்டு என்ன பொறுத்தவரைக்கு
அ லேண்டு பிராஃபிட்தான
ம் லேண்டு ப்ராஃபிட்தா அது எப்டி சொல்றதுன்னா ஒ அதுமே அப்பிடிதா சில எடத்துல நல்ல விதமா கெடைச்சா போது கெடைச்சாத்தா உண்டு இல்லன்னா ஏமாத்துறவங்களு அதுல நெறைய இரு க்காங்க
இல்ல நம்ம வாங்கி போட்டோம்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறோ அது ஒரு அமௌண்ட் ஆகு
ப்பா அந்த டூ இயர்ஸ் கழிச்சு நல்ல பார்ட்னரா நம்ப செலக்ட் பண்ணனு
ஆமா இது கோல்டுனா நம்ம வாங்கி வச்
வச்சுட்டா ஒன்னு நம்ப யூஸ் பண்ண போறோ இல்லனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சேத்து வெச்சு இந்த இந்த தாய்கெழவி படோ மாரிதா சேத்து வச்சுருக்கலா அவ்வளவுதா ஆ இன்னொன்னு லேண்டு வந்து நம்ம ஜ அடுத்த சென்ட்ரன் ஜென்ரேஷனுக்கு சொன்னாதா தெரியு
ஆமா
சொல்லல அப்படின்னா தெரியாது
தெரியாது
ஆ அதனால பெஸ்டு வந்து கோல்டு
ஓ
ஆம் பாக்கலாம் எந்த அளவுக்கு கோல்டு போகுதுன்னு
இது என்ன குறைது இன்னு ஏறுது தின சட சல்லுனு ஒரு நாப் ஐம்பதாயிரத்தக்கு வந்துச்சுன்னா எல்லாருமே எடுத் கடையா இருக்
அய் நகை கடையில ஒரு இது இருக்க ராக் ஃபுல்லா காலி காலி காலி வந்துரு ஆ இல்ல உங்க மென்டாலிட்டியே அப்படிதா வந்துரு இன்னைக்கு ஒண்ணு கிடையாது ஒரு கிராம் ஒரு ச ஒரு செவன் தௌசண்ட் ஒரு வேணுமே ரூட்டின் தௌசண்க்கு வரட்டுமே
ஆமா
யாரா இருந்தாலு கலாச்சிடுவியா எய் எனங்கிட் ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குடா ஒரு கிராம நா எடுத்துக்கிறேன் டா எடுப்பா
ஆமா வண்டி ஏதாவது எத ஏதாவது வித்து கூட வாங்கிட்டு வந்துருவாங்க அது அப்புறமல ரெடி பண்ணி திருப்பிக்கலாம்ட்டு
அதே மாரி இந்த கொஞ்சோ வட்டிக்கு குடுக்குறவங்க ட எல்லா அவங்க நெறைய வாங்கிருவாங்க இதுல இதுல இததுல வாங்கி வச்சுட்டு நம்ப அதுக்கு நூறு நூறு ரூபாயா கூட கட்டிக்குவோ ஐநூறு ரூபாயா மாசகட்டிவோ அப்படின்னுட்டு ஏய் எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் அது அப்படி இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்காங்க மொத்தமா பல்க்க வரு ஒன் லேக்கு வந்து து வெளியே வாங்கணு